வணக்கம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக் கீங்களா
நல்லாாரக்கம் தோழி
நல்லா உ ம் என்னன்னா பண்றீங்க
நா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கே தோழி நீங்க என்ன பண்றீங்க
கே
ல த தோழி
வீட்ல இருக்கீங்கண்ணா ஹவுஸ் ஒய்ஃபா
ஆ செரிங்க தோழி சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்னப்பத்தி பேஸ் சங்கலி
என்ன பத்தி பேசலா நீங்களே சொல்லுங்கண்ணா ஆ பேசலாம்ண்ணா
சொல்லுங்க தோழி
ம் ஹா சாரினா அண்ணா எத பத்தினா பேசலா சுற்றுலா எந்த எந்த எடோ நா
எந்த எடனு சும்மா நார்மலா பேசுற தோழி அதுனால ஒன்னு பிரச்சன இல்ல
கொல்லிமல போயிருக்கீங்களா
புரில தோழி
கொல்லிமல
ஆ கொல்லி மல போயிருக்கே தோழி
ஓகேங்க ஓகே ஆ சின்ன வயசு அனுபவந்தானா
செரிங்க தோழி இப்ப சுற்றுலான்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லா வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க சுற்றுலா என்னா போவாங்க ஆ நம்ம வந்து அதிக ஒரு மன அழுத்தம்னு சொல்லுவாங்கள அதுலா வந்து சுற்றுலா போற ப்ப என்ன பன்னாது இருக்காது தோழி எல்லாருக்கு என்ன ஆகுன்ன புத்துணர்ச்சி அளிக் இங்க எல்லா மனிதர்கலோ ஒரு நாளு என்ன பண்றாங்க நறைய எடங்களுக்கு என்ன பண்றாங்க சுத் போறாங்க சுத்தி பாக்கறாங்க இயற்கையோடு இயற்கைய என்ன பண்றாங்க இணைந்து வாழ்கின்றாங்க தோழி அப்புற வந்து நறைய ஓ வேல பாக்கறவங்கலா என்ன பண்ணுவாங்க அந்த மன அழுத்தத்தில்ல என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க தோழி வேல வேல நெறைய கடன் லோனு இது மாரி என்ன பண்ணு மன அழுத்தத்துல இருப்பாங்க அவுங்கல்ல என்ன பண்ணாங்களாம் சுட்ருலா போற ப்ப என்ன பண்ணுவாங்க கொஞ்ச புத்துணர்ச்சியா என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க தோழி அதுக்காகதா என்ன பண்றாங்க சுற்றுலா போறங்க தோழி அ தமிழ்நாட்ல பாத்தீங்கன்னா நெறைய. என்னப் போனது இயற்கை இயற்கை சுந்தரங்கள்து நெறைய இருக்கு தோழி அது பழைய இடங்கள்க் என்ன பண்ல நம்ம சுத் த்தி என்னா பண்ண போய் பாக்கலா தோழி
ஆ ம் ஆஹ இல்லண்ணா
இப்போ ஊட்டி கொடைக்கானல்லா பாத்தீங்கன்னா இயற்கை அப்டியே பசுமையா என்ன பண்ணும் காணப்படும் ஆ பாக்கறதுக்கே என்ன பண்ணும் நல்லா இருக் வேடம்பல்ல நெறைய சுத்தி பாக் இருக்கறதுக்கு நெறைய எடம் இருக்கும் அப்புற அந்த அருவி இருக்கும் அந்த அருவி போன்ற நெறைய ஆறுகள் ஓடைகள் இது போன்ற எடங்கள்லா என்ன பண்ணும் நெறைய இருக் கும் தோழி
சரிங்கண்ணா நீங்க போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கே தோழி நா ஊட்டி போயிருக்கே தோழி
சேரிங்க
ம் அப்புற பாத்தீங்கன்னா இந்த மாம்பல்லபுரம் கன்னியாகுமரி இதெல்லா என்னன்னா சுற்றுலா சுற்றுலா போற எட தோழி இங்க தா போயிட்டு என்ன பண்ணுங்க பாருங்க அங்கெல்லா எடம்லா என்ன பண்ணும் நல்லா இருக்கும் தோழி
சேரிங்ணா சரிங்ணா
ம் வேற எங்கன்னா போயிருக்கீங்க
வேற எங்கேயு பெருசா போனதில்ல தோழி மருத மல போயிருக்கோ தோழி ஈசா போயிருக்கோ கோயம்புத்தூர்ல இதுமாரி இடங்களுக்லா ந முன்ன போயிருக்கே தோழி
ஓகேயா
மூலமா என்ன பண்ணலாமா இப்ப வந்து ஒரு எடத்ல இருந்து இன்னொரு எடத்துக்கு போறோம்னா அங்க உள்ள உணவு முறைகள் அங்க உள்ள கலச்சாரங்கள் இத என்ன பண்ணா நம்ம கத்துக்லா தோழி அதனால அங்க போய் என்ன பண்ணுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன பண்ணுங்க தங்கி பாருங்க அங்க இருக்ற ஒணவு முறைக்கு அங்க இருக்ற ஒணு முதல்முறைக்குன இன்னு நெறய நனது வேறுபாடுகள் இருக்கு தோழி புதுசாவு இருக்கு அப்ற நெறய மனித என்ன பண்ண நீங்க அங்க போனீங்கனா சந்திக்கலா நெறய நண்பர்கள் என்னா பண்ணுவாங்க உங்களுக்கு கிடைப்பாங்க சுற்றுலா போறது மூலியமா
சரிங்கணா
தொடர்ந்து பேசுங்கள் தோழி
தொடர்ந்து பேசும் அப்றோ உங்களுக்கு ஈசா போன அனுபவத்த சொல்லுங்கணா
ஆ நல்லா இருந்தது தோழி ஒரு மெட் அங்க போனீங்கனா ஆ யோகா பண்றாங்க
என்னன்ணா
அங்க போனீங்கனா அந்த ஈசால அந்த வெள்ள இருக்குல செல மட்டு அது மட்டு பாத்துறாத உள்ள வந்து போனீங்கனா கொஞ்ச நல்ல பிளேஸ் எல்லா நெறய இருக்கு தோழி உள்ள போனீங்கனா
இந்த லிங்க பைரவி
புரியலை தோழி
லிங்க பைரவி இந்த மாரிலா இருக்கு
ஆ ஆமாந்தோழி போயிருக்கீங்களா நீங்க
இல்ல
உம்
கேள்வி பட்ருக்கே கோயமுத்தூர் போயிருக்கே ஆன உ நாங்க போவல
ஆ ஓகே தோழி இப்ப நம்ம நாட்டோட மத்த நாடுகள்ல்லா பாத்தீங்கன்னா சுற்றுலா என்பது பெரும் பங்குச்சந்தை என்ன அப்படனு வகிக்குது தோழி வெள்ளெல்லா பாத்தீங்கன்னா நெறைய பேர் நம் நங்க வெளி ஊர்ல்லா நம்னக் சுற்றுலா போவாங்க சுற்றுலாப்புற மலயமா நம்னு அந்த நாட் ட்டோட வளர்ச்சிங்கிறது என்ன அப்னா அதிகரிக்கு தோழி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கப்பூரோ இல்ல ஒரு மலேசியாவோ வேற நாட்டுக்கு சுற்றுலா போறோம்னா அங்க டிக்கெட் எடுக்கணு அப்பிடி இல்லையா விஷ விஸான்னு சொல்லுவாங்கள பயணிச்சீட்டு உள் பயணச்சீட்டுன்னு சொல்லுவாங்களா அத என்ன பண்ண எடுக்கணு அங்க போய்ஸ் சுற்றுல சுத்தி பாக்கறதுக்கு அதுக்கு தனியா நம்மளு அமௌண்ட் பே பண்ணு தோழி இது மாரி நம்பலா வாட்ர் நாட் ட்தோட வளர்ச்சிக்க நம்லுது சுற்றுலா ஒரு முக்கிய பங்கு வகிக்து தோழி இப்ப பாத்தீங் நம்ம இடத்துல நம் ல்லே நம்லுது நெறைய நெறைய டூரிஸ்ட் பிளேஸ்ல்லா இருக்கு தோழி அங்கெல்லா போய் பாக்கணு தோழி சேரி நீங்கள் சொல்லுங்க தோழி எங்காச்சும் உங்களுக்கு அனுபவக்கு
என்னையல்லா கோயில் இந்த மாரிதானா கூட்டிட்டு போயிருக்காங்க அதுல அதுவும் சின்ன வயசுலதா என்ன அனுபவ இருக்கு அதுல
சும்மா சொல்லுங்க தோழி
நா திருப்பதி போயிருக்கே கொல்லிமல போயிருக்கு மருதமல திருச்செந்தூர்
மருதமல நெறைய மல கோ படிக்கட்டலா நெறைய இருக்கீங்க ம இருக்கு
ஆ ஸ்ரீரங்கம்
ம்
ராமேஸ்வரம் அ தனுஷ்கோடி
ஆ தனுஷ்கோடில்லா போயி க்கீங்களா அப்ப அதெல்லா பத்தி சொல்லுங்க
அங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்தஸ் சங்குல செஞ்ச பொருல்லா வளையல் இந்த மாரில்லா நெறைய இது விப்பாங்க நல்லா இருக்கு அது பாக்கறதுக்கு எப்டி செஞ் சவுங்க அப்டிங்கிற மார்ருக்கும் ஏனா ஒரு சங்க எடுத்து அதுல எவ்ளோ வேல படு எவ்ளோ டிஸ் சைன் நல்லா சூப்பரா செஞ்சிருப்பாங்க அது பாக்கவே நல்லாருக்கும்
ம்
அங்க அந்த சர்ச்செல்லா அந்த கடல் பக்கத்திலே இருக்கும் போது நல்லாருக்கும் அப்றோ அந்த எடத்துக்கு இது அந்த இது கடல்ல மூழ்கி இருக் சி அப்டின்லா சு சொல்லி கேள்விப்பட்ருக்க அந்த எடத்துல உன்னும் நாத் நல்லா மீட்டெடுத்து உன்னும் நல்லா இது பண்ணிருக்லானு தோணும் உன்னும் நல்லா இதுக்காக வச்சிருக்லானு தோணும் ம் அவ்ளோதா
செரிங்க தோலி இப்போ பள்ளிப் பருவத்துலா பாத்தீங்கனா சுற்றுலா அழச் சீ போங்காப்
ஆ அதெல்லா வீட்ல விட மட் டங்க
வீட்ல விட மட் டாங்ளா செரி எங்கலலா என்ன பன்னாங் கூட்டு போனாங்க அப் இப்பனா பசங்ளோட என்ன பண்ணுவோ ஜாலியா போய்ட்டு வருவோ அப்போ ஃபர்ஸ்ட் டையோ அப்ப வந்து முதல் தடவையா அப்போ போறப்ப என்ன புன்னும் நல்லாருக்கும் ஆ பசங்களோட ஆ ஃபிரண்ட்ஸோடலா போறப்ப சுற்றுலானா அப்ப நல்லாருக்கும் பள்ளி பருவத் துல ஆ இப்ப வந்து எங்க கூட்டு போவாங்கனா ஊட்டி கொடைக்கானல் இதுமாரி கூட்டு போவாங்க அ அப்டி இல்லனா ஒரு நூலக இதுருக்குல மியூசியம்னு சொல்லுவாங்கள
ஆமாங்
இதுக்கு நம் நம் கூட்டு போவாங்க அது போன்ற அனுபவம் இருக்கா உங்ளுக்கு
இல்லனா அதா நா சொன்னல வீட்ல விடமாட்டாங்க
ஆ செரிங்க செரிங்க தோழி ஆ சென் செரி இப்ப வந்து நம்ம சுற்றுலா வந்து நம்ம ஊர் மாரி தில்லாத வெளியூர்களுக்கு என்ன பண்ணு சுற்றுலா போய்டு வர்னு சுற்றுலா போய்ட்டு வந்தா நம்புள்ளா நறைய அனுபவங்கள் கெடைக்கும் ஆ நறைய மனிதர்கள் என்ன பண்லா சந்திக்கலா
ஆமா ம்
ம்
உங்களுக்கு ம் வெளில எதாவ்து கண்ட்ரி வெளில எதாது போயிருக்கீங்ளா
இல்ல தோழி இல்லைங் தோழி
ஓஹ் கேரளாவுலா போயிருக்கீங்ளா?
க்கந்‌ தோழி
அங்க எந்த கோயிலுக் போயிருக்கீங்க எந்த மா
கோயிலுக்குல்லா போல தோழி ஆ‌ சும்மா போனொ தோழி பசங்களோட போனோ போயிட்டு ஒடனே வந்துட்டோ எதுக்கு
போட் ஹவுஸ்லா போயிருக்கிங்ளா ஆலப்புழா ஆலப்பியு அந்த மார்லா இரு க்ல அங்க போட் ஹவுஸ்லா போயிருக்கிங்ளா?
இல்ல தோழி போவே தோழி பைக்லே போனோ பைக்லே வந்துட்டோ தோழி மறுப்டியு ம்
அ வாய்ப்பு கெடைக்கல இன்னொரு நாள் வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா நம்ளு போவோ தோழி செரிங்க தோழி இப்ப வந்து நம்ம புதிய எடங்களுக்கு போறதுனால என்ன பண்ணுவொ புது புது விஷ்யத்துல நம்பல்லா கத்துக்கலா அங்க உள்ள இயற்கை வளங்கள‌ என்ன பண்லா நம்ம ரசி க்கெலா செரிங்களா அங்க போயிட்டு இந்த புகை படங்கள் எடுக்குறது இது மாரி என்னா பண்லா நமக்குள்ள ஒரு அ மெமரிஸ என்ன பல்லா நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலா தோழி அதுனால என்ன பண்வொ நறைய எடத்துக்கு போய் சுத்தி பாருங்க உங்ளோட மன அழுத்தல்லா என்ன பண்ணு கொறையு நறைய எடத்த சுத்தி பாத்த மாரி இருக்கு ஒங்களுக்கு ப சங்களா இரு ந்தா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு போங்க இல்ல வீட்ல உள்ளவுங்களு சேந்து என்ன பண்ணுங்க போயிட்டு என்ன பண்ணுங்க சுத்தி பாருங்க குடும்பத்தோட என்ன பண்ணுங்க சந்தோஷமா இருங் தோழி அப்புற வந்து நெறைய அருங்காட் ஷியங்கள் இப்ப தமிழ்நாட்லே பாத்தீங்னா நறைய அருங்காட் சிகள் நறைய பழமையடைந்த கோவில்கள் அப் அரண்மனைகள் இது எல்லா நம்பளது ந நறைய எடத்துல நம்மளது இருக் கு தோழி இது போன்ற எடத்துங்களுக்கு என்ன பண்ணனு போயிட்டு பார்வையிட்டு அங்கு உள்ள பாரம்பரியத்தை நம்ன பாருங்க தமிழர்கள பாரம்பரியமே நம்மளது நெறைய இருக்கு தோழி தமிழ்நாட்டில் வாழு வள
நறைய இருக்கு நறைய மறைக்கப்பட்டதும் இருக்கு ம்
ஆ ஆமா தோழி ஆ இது மாரி என்ன பண்ணுங்க பழங்கால பொருட்கள போய் பாருங்க நெறையாங்க இந்த அருங்காட்சியத்துல ன்ன பண்ணுவாங்க வச்சிருப்பாங்க ஆ ஆதிகாலத்துல நம் மனித இது முன்னோர்கள் எப்டி வாழ்ந்தாங்க எப்டி இருந்தாங்க இது போன்ற எடங்கலா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணு சொ சுத்தி காட்டிருப்பாங்க இது மாரி என்ன பண்லா நம்ம அதுலந்து தெரிஞ்சிக்கலா கத் கத்துக்கலா நம் மூதாட்டியர்கெல்லா எப்டி வாழ்ந்தாங்கன்னு
சேரிங்கண்ணா மூதாட்டியர்கள் எப்டி வாழ்ந்தங்க நம்ம வீட்லயே பார்த்தா தெரியுண்ணா ஏன்னா அவ்வள. தூரம் கஷ்டப்பட்டு போய் பாக்கணுமா
இருந்தாலு அந்த பண்டைய காலத்துல வாழ்ந்தது ஒரு வாழ்க்கை முறனு இருக்குமா இப்ப எல்லாமே மாறிட்டு நவீன காலத்துக் மாறிட் டானா அப்ப பாத்தீங்கன்னா அப்டி இருக்குமன்ன இருக்காது ஏதாவ இருந்தாலு என்ன பண்ணது பண்டைய காலத் இதுல வந்து சாதாரணமாக மக்களாக வாழ்ந்துருப்பாங்க. ஏனா நவீன கால மாறிட்டேப் டெக்னாலஜி நெறைய வளந்துருக்கு தோழி அதனால சொன்னே தோழி ம் ம் சேரிங்க தோழி அப்புற பாத்தீங்கன்னா சுற்றுலா வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்க என்ன பண்ணுது பயன்படுத்துறாங்க தோழி அது பொழுதுபோக்கா மட்டு இல்லாம நம்ப நோட் நம்ம வந்து அதுலருந்து அருவிய என்ன பண்ணும் கத்துக்கணு வளர்ச்சிய கத்துக்கணும் போற எடத்துல என்ன சுத்தி பாக்கறோ என்ன கத்துக்குறோங்க என்ன பண்ணு வச்சுக்கணு அப்ற போற இடத்துல மனசுக்கு மகிழ்ச்சியா என்ன பண்ணு நல்லா சுத்தி பாத்துட்டு வரனு தோழி
சரிங்கணா
சேரிங்க தோழி உங்க அனுபவ ஏதாச்சு இருந்தா சொல்லி பகிருங்க தோழி
ஏனுங்கண்ணா
உங்கள் அனுபவ அனுபவ ஏதாச்சு இருந்தா பகிருங்க தோழி
என்ன அனுபவணா
எங்காச்சு போன எடத்ல எதாச்சு
அதா முன்னேயே சொல்லிட்டு இருந்தே ணா
சேரிங்க தோழி
நீங்க இந்த டாபிக் பத்தி பேசுனா எனக்கு என்ன பேசுறதுனு தெரிய
சரிங்க தோழி மிக்க மகிழ்ச்சி தோழி உங்களோட பேசியவரடாக இருக்கு நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழி
சேரிங்க
உ